ஹலோ
குதாங்க
ஆ கேக்குதுங்கோ
இப்ப சொல்லுங்க உங்களுக்கு எப்டி ஜனநாயகன் நீங்க பாத்துட்டீங்ளா
ஆ ஜனநாயகம் பாத்துட்ட மேம்
எப்டி இப்டியே நீங்க பாத்துட்டீங்க லீக் ஆயி தன் நம்ம வந்து போய் தேட்டற்லதான பாக்
அந்த அதா சொல்ற அந்த இன்ட்ரெஸ்ட்ட கட்டுப்படுத்த முடியாம பாத்துட்ட நா
டிவில பாத்தீங்ளா ஃபோன்ல பாத்தீங்ளா
டிவில தா மேம் பாத்த
சூப்பர் சூப்பர் எனக்கு நறையா பேர் அனுப்புனாங் வேண்டா அ சோ ஒரு அவுங்க ஃபேனா இருந்து நம்ம அங்கேயே போய் பா க்கணு
ஆ
அதுக்குதா நானும் வெயன் பண்ணிட்டுருக்க
சொன்ன போறாங்கன்னு தெரியல ரிலீஸ் பண்ணாலும் நா தியட்டர்லயே போய் பாப்பேன் ஏன்னா நான் வந்து இங்கய ரசிகர் மன்றத்தில் இருக்கே ரியாவட்டிக்ஸ் டிக்கெட்ஸ் வந்துரும்
அப்படியியா
ஆமா ஆ
ஃபர்ஸ்ட் டைம் ஜனவரில சொன்னப்போ நா ரொம்ப சுத்தேன் லைக் டிக்கெட்ஸுக்காக
ம்
அவ ரொம்ப அழைய வச்சாங்க லாஸ்ட்டா போய் பார்த்தேன் எனக்கு ஃபர்ஸ்ட் டே சுத்தமா டிக்கெட்டே கிடைக்கல அப்புறம் பேக்ல வாங்க ன்னு பார்த்து அதுக்கப்புறம் அவங்களே சென்சான சர்ட்டிபிகேட் இல இருந்து கொத்துட்டாங்க
ஓகே ஓகே
நிறைய என எல்லாம் ஒரு ஐயாயிரம் ரூபாகு ஒரு டிக்கெட் குடுக்குறோம்ன்னு சொன்னாங்க
ம்
ஃபைவ் தௌசண்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தி மேம்
ஒரு டிக்கெட்டுக்கே என் டிக்கெட்டாங்க அதுவும் ஃபஸ்ட்ட் ஷோ கூட இல்ல சாயந்தரம் நடக்கற ஷோல
எப்படி சொல்றது நா வந்து இங்க மூவி வந்து எப்பவுமே டிவிலதா பாப்பனா ஹலோ ஆஹ் எல்லாம் ஆஹ் மூவி எல்லாமே டிவிலதா மேம் பாப்ப
ஓ நா வந்து போன் தா லைக் போன்ல தா பாத்துட்டு இருப்பேன் டிவில எல்லாரும் பாாரத்துட்டு இருக்கறனால எப்பவுமே எனக்கு போனு தா
உம் நீ நீங்க என்ன மொபைல் யூஸ் பண்றீங்க
நா வந்து இந்த ரெட்மி
உஹம்
நீங்க
நா வந்து ஐயோ ஐபோன் மேம்
ஓ சூப்பர் ஐபோனா ஐபோன் செவன்டீனா
இல்ல மேம் சிக்ஸ்டீன்
சூப்பர் போனவர்ஷோ ஆஹ இப்போ எனக்கு இப்பதிக்கு கொஞ்ச ஒரு வருஷதா இருக்குனால நா இப்பதிக்கு இந்த போன் தா யூஸ் பண்ணிட்ருக்கேன்
ஓகே ஓகே மேம் பர்ஸ்ட் வந்து நத்திங் வச்சிருந்த
ஆஹ் அது நல்லா இருக்கு
ஆஹ் அப்புறோ ஆஹ் அப்புறோ தம்பி குடுத்துட்டு நா ஐபோன் வாங்கிட்ட மேம்
சூப்பர் சூப்பர் வேற எதோ லைக் இன்ட்ரஸ்டிங்கா உங்களுக்கு எதோ இருக்கா
என்ன மேம் நா அந்த ஜனநாயகம் படம் வந்து டி வியில போட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாரி கூப்டு கம்ப்ளைண்ட் பண்டாங்க
ஐய்யய்யோ போலீஸ் எதோ வந்தாங் களா
கூப்டாங்க மேம் ஸ்டேஷன் வந்து கூப்டாங்க ஒன்னு சொ அவளோக்கா ஒன்னு சொல்லுல விட்டுட்டாங்க
அது நெறய பேத்துக் கடச்சனால ஒண்ணு சொல்லிருந்திருக் க மாட்டாங்க நெறய ஊர்லல்லா டி விலயே போட்டாங்க லைக் லோக்கல் சேனல்லயே போட்டாங்க
அதுதா அதா மேம் ப்ச் அத ஆக்சுலா லீக் பண்ணிருக்கு அத அதா லீக் பண்ணிரு கூடாது எப்டியு பண்ணிட்டாங்க
அதுதா எங்க டி விலல்லா லோ க்கல் சேனல்ல வந்துட்தா இருச்சு நான்ந்தா சுத்தமா ஒரு சீன் கூட பாக்கல
ஓஹ்ஹ அது ஹ எப்டி சொல்றது மேம் ஃபுல்லாமே பயிட்டுதா
அது கண்டிப்பா ஃபைட்டாதா இருக்கு
உம் ஒரு ஒரு இங்லீஷ் மூவியோட கான்செப்ட் ல எடுத்திருக்காங்க அந்த படோ
ஆனா எல்லாரு நம்ம வந்து அந்த தெலுகுல பகவத் கேசரி அந்த படோ வந்துச்சுல்ல
ஆஹ் ஆமா
அதோட ரீமேக்ந்தா சொல்ட்டு இருக்காங்க
இல்ல இல்ல மேம் ஒரு இங்கிலீஷ் மூவியோட இது லாஸ்ட்
எந்த படோ
லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மூவியோட இது மாரி இருக்கு
சீக்கிரமா விட்டுருவாங்கதா ஜூன்ல விடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப ஒரு பேச்சு
அதா அதா மேம் பாப்போ
மரக்கும்
எப்படியோ ஒரு தேர்ட்டி டிக்கெட்ஸ் ஃப்ரீயா கெடச்சிரும்
ஃப்ரீயாவே குடுப்பாங்களா உங்களுக்கு
நான் வந்து நற்பனி மன்றத்தில இருக்கேன்
ஓ உங்களுக்குக்கெல்லாம் ஃப்ரீயா டிக்கெட் குடுக்குறாங்க நாங்க அலைஞ்ச அலைஞ்சு எங்களுக்கு ஐயாயி ரூவா கேக்குறாங்க
நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலால
அதுலய எனக்கு அவ்வளோவுக்கா இன்ட்ரெஸ்ட் இல்ல
சும்மா ஒரு காடு வாங்கி வெச்சுக்கோங்க மேம்
அதுல அவலோக் லைக் நான் இன்ட்ரெஸ்ட்ட் கொடுக்க மாட்டேன் நான் சும்மா பாப்பேன் ரசிப்பன் அவ்வளதான்
மேம் உங்க லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு
போயிட்டு இருக்கு இப்ப சுமாரா போறாதான் போயிட்டு இருப்பே எழுந்திரிப்ப ஃபோன் பாப்பே திரும்பி அப்படியே சாப்பிட்டு தூங்கிடுவே வேறு ஒன்னும் அவ்வளோக் புதுசா ஒன்னும் இல்ல
ஓ
நீங்க எப்படி உங்களுக்கு போய்ட்டு இருக்கு
நான் வந்து டெய்லி எந்திரிப்ப மேம் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பேன் உறக்க ஒரு ஆஃப்டர்நூன் மேல இன்னைக்கு ஈவினிங்க எடி பண்ணுறக் து கன்டன்ட் யோசிப்பேன் என்ன இப்ப டரெண்டிங்ல இருக்கு அப்படின்ட்டு அப்படியே பார்ப்பேன் ஏதோ ஒரு கண்டன்ட் கெடைக்கும் எடிட் பண்ணிருவோம் மேம் அப்புறம் கரெக் சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி போஸ்ட் பண்ணிடுவேன் வைரல் ஹேஷ்டக்ஸ்லாம் போட்டு பொ புரில மேம்
தான் போஸ்ட் போவீங்களா இல்ல வேற
டெய்லி ஒரே டைம் தான் மேம்
சூப்பர்
ஆஹ் இன்ஸ்டாகிராம் அழ்காரிதம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பி எம் போட்டாலும் ரீச் ஆகுது டென் பி எம் போட்டாலும் ரீச் ஆகுது அதுவும்
பெத்துக்கு ரீச் ஆகும்
ஆஹ் அதுவும் டென் பி எம் எல்லாம் போட்டோன்னு வெச்சுக்கோங்களா நான் அந்த லாஸ்ட்டா போட்ட வீடியோ டென் பிஎம்க் தான் போட்டேன் அதனால தான் அவ்வளவு ரீச் கா மார் கி எந்தரிச்சு பாக்குறேன் கரெக்டா ஒரு து ஹ எவ்ளோ ஒரு டூ டூ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் வந்துருச்சு
நைட் இப்ப நாம் போயிட்டு இருக்கேன் அப்புறனால நறைய பேர் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க
உஹம் ஆமாமா
நறைய பேத்துக்கு ஸ்கூல் காலேஜ் எல்லாரும் லீவ் விட்டு இருப்பாங்க அதனால நைட் எல்லாரும் ஃப்ரீயா தான் இருப்பாங்க ஆல்மோஸ்ட்
உம் உம் அதான் அதா
வேற நீங்க என்ன டிவில என்ன சீரியலா பாப்பீங்களா
பாக்க மாட்டன்டா அது
அப்ப கார்டூன் தானா
கார்ட்டூன் தான் பாப்பேன் சிஞ்சான்
சின்சான் நானும் பாப்
ம் சின்சான்
அல்ல அது எனக்கு தெரியாது சின்சான்னு பாப்போம்
இல்ல மேம் ஒரே ஒரு பெரிய கரடி இருக்கு பியர் சின்ன குட்டி குட்டி இது மாரி நறைய இருக்கும்
ஓ
அது பாப்போம் தான்
எனக்கு இப்ப அவ்ளோக்கா ஒண்ணும் புடிக்காது லைக் மொதல்ல எல்லாம் கார்ட்டூன் நல்லா வரும் போ ஒணும காட்ட மாட்டாங்க அவ்ளோக்கா
அப்புறம் சுட்டி டிவில போற கார்ட்டூன் பாத்தீங்கன்னா வருத்தப்படாத கரடி சங்கம் பாப்போ மேம்
உம்
ஆவ ஆவ
நா வந்து இது பாப்பே சின்சான் பாப்பே டோரிமான் பாப் பே இந்த பழைய எபிசோடெல்லா காட்டுவாங்கல்ல அ துல சில நேரோ பழய சோட்டாபீமல்லா போட்டா பாப்பே
உம்
அதல்லா தா பாப்பே மிக்கி மவுஸு
ஓகே ஓகே மேம்
அதெல்லா தா பாப்பே நானு அப் ப்றோ இந்த மிஸ்டர் பீன்னோடதல்லா இதெல்லா போடுவாங்க ரொம்ப பழசா இருக்கறதெல்லா போட்டு அதெல்லா பாப்பே
உம் அதா நா மிஸ்டர் பீன்னு நா ஃபஸ்ட்டு பாத்
இப்ப புதுசா வரது ஒன் னுமே எனக்கு அவ்ளோக்கா இன்டரெஸ்ட்டு இல்லனால எல்லாமே பழசா தா
ஆஹ் எல்லாமே நா பழசு தா நல்லாருக்கு டூ தௌசண் டென்ல வந்தது அந்த மாரி தா நல்லாரு
நல்லாருக் கு இப்பல்லா ஒன்னுமே காட் ட்றதில்ல அவ்ளோக்கா
உம்
சும்மா எதோன் கன்டன்ட் போடணுன் போடுவாங்க அவ்ளவு தா
ஆமாமாங்
வேற வேற எதோ உங்களுக் இன்ட்ரெஸ்ட் இருக்கா
வேற அதாவ்து சொல்ற அளவுக்குல்லா ஒன்னு இல்ல மேம் எப்டி லைஃப்ப அச்சீவ் பண்றது அப்டின் சொல் ட்டு தா டெய்லி திங்க்கிங்காவே இருக்கு
எல்லாத்க்கு அப்டியே தா இருக்
ஆமா
சேரி நா எனக் ஒரு கொஞ்ச வேல இருக்கு வீட்லல்லா
சேரி ஓகே ஓகே மேம் ஓகே மேம் முடிச்சுட்டு கால் பண்ணுங்க
ஆ சரி